நா பேசுறது உங்களுக்கு தெளிவா கேக்குதா ஆஹ் ஓகே தோழி நலமா இருக்கீங்ளா சாப்பிட்டீங்ளா
நலமா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நலமா இருக்க தோழி சாப்
ஆ சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டே தோழி இன்னைக்கு நம்ம என்ன தலைப் பத்தி பேசலா
ம் ஏதாச்சு நம்ம அந்த வீட்ல அ பண்ணக்கூடிய வேலைகள் அந்த மாதிரி பத்தி பேசலா
ஆ ஓகே தோழி
ம் நீங்க எந்த மாதிரி வேலைகள்லா வந்து ஈடுபட்டு செய்வீங்க வீட்டு வேலைகள்ல
வீட்டு வேலைகள்ல நா ஈடுபட்டு இப்பதைக்கு செய்றது என்னன்னு பாத்தீங்ன்னா சமையல் தா ஆனா அந்த அளவுக்கு நா சமைக்கிறேனான் கேட்டீங்கனா இல்ல இப்ப நா கத்துக்கு கொஞ்சோ கத் த்துக்கு கத்திட்ருக்கே அதனால ஒரு ஒரு டிஷு கொஞ்சோ புதுசு புதுசாப் பண்ணா எப்படி இருக்கு ஆ வீட்ல கொஞ்ச நல்லா இருக் தாங்கன் நல்லா இருக்கு சொல்லிட்டே எனக்கு ரொம்ப ஹாப்பியாயிரு ஆ அதனால கொஞ்சோ ம் இப்ப அன் இந்த வேலையெல்லா கொஞ்சோ ஈடுபடா பண்ணிட்ருக்கே தோழி
ம் அ நா வந்து எனக் அந்த வீட்ல வந்து எனக்கு சமைக்கறது எனக்கு புடிக்கு அதுக்கப்புறோ முக்காவசி அம்மாவே சமச்சிருவாங்க இருந்தாலு அ நீங்க சொல்ற மாரி புதுசா ஏதாச்சு வந்து ட்ரை பண்ணனு அப்படின்னா நா வந்து எங்க அம்மா டு சொல்லிட்டு நா இத இன்னிக்கு பண்ண போறே அப்படின்ற மாரி சொல்லிட்டு நா பண்ணுவே அதுக்கப்புறோ வந்து எனக்கு அ வீட்டுல வந்து அந்த அ அடுக்கற வேலைகள் இருக்கு இல்லையா இந்த சமையல் அ கட்டு வந்தா அ ஹா அந்த அ ஒ இருந்த எ எல்லா பொருள்யு அழ கா டப்பால கொட்டி ஆ மளிக சாமா பொருள்ல்லா கொட்டி அழகா வச்சுக்கிறது அப்புறோ வந்து வீட்டுல இருக்கிற அந்த கா ஷெல்ஃப எல்லா க்ளீன் பண்ணி அழகா அது ஒரு பக்க வச்சுக்கறது ரூம்மு எல்லாமே வந்து சுத்தமா வச்சுக்கிறோ அப்படின்னா கண்டிப்பா நா அத மாஸ்த்துக்கு ஒரு ஒரு தரவையாச்சு எல்லாத்தையு வந்து நா க்ளீன் பண்ணி அழகா வச்சுப்பே ஏனா இது வந்து எனக்கு ரொம்ப எனக்கு வந்து மன அழுத்தமா இருக்கு இல்ல எனக்கு வந்து ஏதோ ஒரு அ கவலையா இருக்கு அப்படினு மோது நா வந்து என்ன வேற ஒரு இதுல ஈடுபடுத்திக்கணு டின்னா இந்த மாரி வந்து அ வீட்டு வேலைஹ ள்ள வந்து ஈடுபடுத்தி நா பண்ண ஆரம்பிப்பே அது வந்து எனக்கு ரொம்பவுமே வந்து ஒரு மன நிம்மதியா இருக்கு அதுக்கப்புறோ வந்து இந்த துணி மணிகல்லா இருக்கு இல்லையா அதெல்லா வந்து நா அந்த பீரோல இருந்து கலஞ்சி இருந்தது அப்படின்னா அது எடுத்து அடுக்குவே அதுக்கப்புறோ இந்த மாரி சின்ன சின்ன வேலைகள்ளா இருக்கு அப்றோ வந்து ஃப்ரிட்ஜு ஏதாச்சு வந்து கொஞ்ச பாக்கறதுக்கு க்ளீனா இல்ல அப்படின்னா அதுவு அடுக்கி நல்லா தொடச்சி க்ளீனா அந்த மாதிரில்லா பண்ணுவே நீங்க அந்த மாரி ஏதாவது ச்சோ உங்களுக்கு மனசு கவலையா இருக்கு இல்ல எனக்கு மனசு சரியில்ல அப்படின்னா அந்த மாரி ஏதாச்சு பண்ணுவீங்களா
எனக்கு மனசு சரில்ல அப்டின்னா நா வந்துட்டு வீட்டு வேலைன்னா ச பாக்கவே மாட்டே தோழி வீட்டு வேலையெல்லா பாக்க மாட்டே மேக்சிமம் கோயிலுக்கு போவே எனக்கு அங்க போனா வந்துட்டு மனசு ஓரளவு ஓகே அப்படிங்கிற மாரி இருக்கு கொஞ்சோ அமைதியா இருக்கு இல்லையா அதனால மனசு எதுவு சரியில்ல அப்டின்னா நா கோயிலுக்கு போயிருவே இல்லையா கோயிலுக்கு போகர் க முடியில அப்டின்னா நா வாட்டுக்கு அமைதியா உக்காந்துட் ட்டு பாட்டு கேப்பே பாட்டு கொஞ்சோ எனக்கு புடிச்ச சாங்ஸ் அந்த மாதிரி பாட்டு கேட்டேனா கொஞ்சோ மைண்டு ஃப்ரீ ஆயிரு
ம் எந்த மாதிரி பாடல்கள்லா உங்ளுக்கு புடிக்கு
எனக்குப் பாத்திங்க அப்டினா கொஞ்சோ மெலோடியான சாங்ஸ் எல்லா புடிக்கு அந்த ரொம்ப ஹை அந்த மாதிரி இல்லாம ஹை சாங் அந்த மாதிரி இல்லாம குத்து சாங் இதெல்லா எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது மெலோடி சாங்ஸ் வந்து கேப்பே அதுவு கொஞ்ச இனிமையான சாங் ஸ்லா கேக்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு தோழி உங்களுக்கு எந்த விதமான சாங்ஸ் புடிக்கு
அ எனக்கு அந்த மெலோடியான இருக்கிற சாங்ஸ் தா எனக்கு பாடல்கள் தான் ரொம்ப புடிக்கு ஏன்னா அது வந்து நம்ம மனசே ஒரு லேஸ் ஆக்கும் அப்டின்னு சொல்லா அந்த அளவுக்கு வந்து அந்த இந்த பாட்டுகள்ல்லாம் புடிக்கு ஆனா வந்து அ இசையமைப்பாளர்ல வந்து எல்லாருமே வந்து எனக்கு புடிக்கு இளையராஜா ஐயா ரஹமான் அப்புறோ வந்து அ அனிரோத் அ இந்த மாத்ரி ஹாரிஸ் ஜெயராஜ் இந்த மாதிரி அவங்க பண்ற பாடல்கள் எல்லாமே வந்து வித்யாசாகர் அவங்க எல்லாமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மெலோடி பாடலா இருக்கட்டு எல்லாமே வந்து அருமையா பண்ணிருப்பாங்க அதல்லாமே வந்து எனக்கு இந்த இசே யார் அமைச்சாங்க அப்படின்னு கே்கறதுக்கே அது வந்து ஆர்வமா இருக்கு எனக்கு இதை வந்து யார் பாடிருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு நா கண்டுபிடிப்பே இவ்ளோ அழகா இருக்கு இந்த பாடல் அப்டின் சொல்லிட்டு அந்த மாதுரிலா நா வந்து தேடி தேடி புடுச்சு புடுச்சு அந்த மாதிரி அ பாத்துட்ருப்ப அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த தொலைக்காட்சியில எல்லா ஒளிபரப்ப ஆகும்ல அந்த சரிகமப்பா அப்புறம் சூப்பர் சிங்கர் இந்த மாதுரி விஜய் டிவி அதுக்கப்புறோ தமிழ் அந்த மாத்ரிலா போடும்போது எங்க அம்மா வந்து ரொம்ப விரும்பி பாப்பாங்க ஏன்னா வந்து ஒரு சில அந்த பழைய பாடல்கள்லாம் கொழந்தைங்கள்ல்லா பாடுவாங்க பெரியவங்களு பாடுவாங்க அதெல்லாம் எங்க அம்மா எனக்கெல்லாம் வந்து பழைய பாட்டுல்லாம் வந்து இளையராஜா பாட்டுல்லாம் அவ்வளவா புடிக்காம இருந்தது எங்க அம்மாவால அதிகமா புடுச்சு போச்சு அப்டின்னு சொல்லா ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அ ரொம்ப ரசிச்சு கேப்பாங்க அந்த மாத்ரி பா பாடல்கள் லா அந்த தொண்ணூறுகள்ல வந்த பாடல்கள் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப புடிக்கு அதெல்லாமே வந்து அவங்க உத்து கவனிச்சு கேக்குமோது அ இந்த இதுல பாரு இதுல வந்து இசையு நல்லா இருக்கு பாடல் வரிகள் அத விட நல்லா ருக்கும் அப்டிங்கற மாரிலா சொல்லுவாங்க இது என்னமா பாட்டு இதெல்லாம் ஒரு பாட்டா அப்டின்னு நான் சின்ன வயசுல கேட்டுட்ருப்பே இப்பதா ஒரு அந்த வயதுக்கு மேலதா புரிய வருது அதுல அவ்ளோ அர்த்தங்கள் இருக் அந்த மாரி இவ்ளோ அதுல அ ரொம்ப நுணுக்கமா அதுல சொல்லியிருக்காங்க சில பேர் வந்து அந்த எழுதுற கவிஞர்கள்ல்லா கூட வேற வேற மாதிர ல்லா எழுதுவாங்க அது நம்ளுக்கு அர்த்தோ வந் து இதுதானா அப்டின் தெரியர்த்துக் அது கொஞ்ச நா எடுத்துக்கோ அ மாரி தா நா வந்து அ தேடி தேடி கண்டுபிடிப்பே இதுல இவ்ளோ அர்த்தோருக்கா அப்டிங்கற மாதிரி அதுல வாழ்க்கையோட ஒரு இணைக்கிற ஒரு அர்த்தம்மு அர்த்தங்களா இருக்கு எல்லாமே அந்த மாத்ரி பாடல்கள்லுல்ல நறைய அ ஒழிஞ்சுட்டுருக்கு அப்டின்னு சொல்லா நீங்க அந்த மாரி எதாச்சு அந்த பாடல்குள்ள இவ்லோ அர்த்தோர்க்கா அப்டின்ன நன்ச்சு வியந்துர்கீங்ளா
ம் ஆமா தோழி அது ஒரு சில பாடல்கள் உதாரணமா ச நானு இளையராஜா பாடல்களே சொல்றே அ அவங்ளோட சாங்ஸ் எல்லா பார்த்தீங்க அப்டின்னா நார்மலா பாடும்போது எதார்த்தமா பாடிட் போயர்லா ஆனா ஒரு சில பாட்லா அர்த் தோ என்ன அப்புடின் சொல்லிட்டு நம்ம தேடிப் பாத்தோ அப்டினா அவ்ளோ அழகா எழுதிருப்பாங்க அது மாரி நா டக்குனு எனக்கு கேட் என்ன பாட்டு ஞாபகம் இல்ல பாத்துருக்கே ஆ கொஞ்சம் படிச்சு பா அப்போது பரவாயில்லடா இந்தளவுக்கல்லா எழுதி நாங்க வேற லெவல்ஸ் போறோம் அப்டிங்கற மாதிரி வந்துட்டு எனக்கே தோணும் அந்த அளவுக்கெல்லாம் வந்துட்டு பாட்டுலா எழுதிருக்காங்க ஆனா நம்ம பாடும்போது நார்மலா பாடுவோம் அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நம்ம அந்த அளவுக்கு பாக்க மாட்டோ ஒரு சில பேர் தா என்ன பண்ணுவாங்க அப்டின்னா அர்த்தமெலா தேடி பார்த்து நல்லா இருக்கே அப்டி சொல்லிட்டு நனப்
ம்
முக்காசி பேர் பாத்தீங்க அப்டின்னா அர்த்தமெலாம் பார்க்க மாட்டாங்க
ஆமா ஏனா வந்து அதுல வந்து நல்லா இருக்கா கேக்கறதுக்கு நல்லாருக்கா அந்த மாதிரிதா அவுங்க வந்து யோசிப்பாங்களே தவிர அதுல அர்த்தோ இருக்கா அப்டின்னு ஏனா நம்முளுக்குமே ஒரு சில ஒரு சில குத்துப்பாட்டெல்லா வந்து அதுல அர்த்தமே தெரியாது ஆனா நம் ஆனா அது வந்து நம்ம வந்து அந்த பாட்டு போட்டாலே வந்து ஆடணும்னு தோணும் அத வந்து பாடணும் தோணும் அந்த மாரி ஒரு சில வரிகெல்லா வந்து ஓ இது இந்த வரி தானா அப்டின்னே எனக்கு தெரியாது ஏனா நா பாட்டுக்கு எனக்கு அதுல கேட்டத வச்சு நா ஒரு சில பாடல் ல்லா வந்து நானே சும்மா பாடிட்ருப்ப அந்த பாட்டு வருமோது ஆனா அந்த லிரிக்ஸ்லதா வந்து தெரிய வரும் ஓஹோ இது வந்தஇந் இந்த வரியதா அவங்க அப்டி பாடிருக்காங்ளா அது சுத்தமா அதுல தெரியவே இல்லயே அப்டிங்ற மாதிரில்லா வந்து ஆ ஆச்சிர்யமா இருந்தது அது எல்லாமே வந்து ந்து ஒரு ரசிக்க கூடிய ஒரு விஷயமா தாருந்துது அதுக்கப்ற வந்து காலொ மாற மாற என்ன ஆகுது அப்டின்னா இப்ப வர பாடல்கள் எல்லாமே எனக்கு புடிக்கு அந்த இப்ப நறையா இசையமைப்பாளர்லா புஸு புஸ்ஸா வராங்க அவங்களு வந்து எல்லா ஒரு சில மெலோ டி இந்த மாரி குத்து பாாட்டு எல்லாமே நல்லா தா இருக்கு இருந்தாலு அவங்க ஒரு ஒரு படத்துல அஞ்சு பாட்டு வந்து ஆ ஒப்பந்தொ செய்றாங்க அப்டின்னா அதுல வந்து கண்டிப்பா எதாச்சு ஒரு பாட்டாச்சு புரியாத விதமான பாட்டாருக்கு அதாவது வரிகள் லு வாய்ல நொழையாது அந்த ராப் அப்டிங்கற சொல்லி அந்த மாதிரி எல்லா வந்து இப்ப கொண்டு வராங்க அது வேகமா வந்து போறது அது எல்லாமே புரியாத மாதிரி இருக்கு ஆனா அது வந்து எப்டிருக்குனா மக்கள் ரசிக்க கூடிய ஒரு விஷயமாருக்கு அதுல அதெல்லா நெனச்சுதா கொஞ் சோ இன்னு ஆச்ரியமாருக்கு இப்டிலா கூட வந்து பண்ண முடியுமா அப்டின் சொல்லிட்டு அதுக்கப்ற அரத்தங்கள் வந்து ஆ புரிய மாட்டேங்குது ஒரு சில அரத்தங்கள்லா வந்து இந்த வரி எதுக்கு இந்த பாட்ல இப்ப எதுக்கு இது வருது அப்டின்ற மாரி யோசிச்சுட்ருப்ப பரவால்ல எதோ அவங்களு போட்டு எதையோ மிக்ஸ் பண்ணி எதையோ ஒரு பாட்ட உருவாக்கியிருக்காங்க இதுவு கேக்கர்துக்கு நல்லாதாப்பா இருக்கு அப்டிங்ற மாரி நானு வந்து ஆ கேட்ருக்கே அதுக்கப்ற வந்து பக்தி பாடல்கள்லே வந்து இப்போ புதுசு புதுசா வரும் அதுக்கப்ற வந்து நம் ப வெளில எங்கயாச்சு போனோ அப்டின்னா இப்ப பேருந்துலலா வந்து பாத்தீங்க அப்டின்னா அதுலியுமே வந்து நம்ம திடீர்னு அந்த பேருந்துல எதோ ஒரு பாட்டு கேட்ருப்போ இல்ல வெளில எங்யோ வந்து ஒரு கடைகள்லலா போனோ அப்டின்னா பிஜியம் மட்டு போடுவாங்க அதெல்லா வந்து நம்ப துல வாங்கிருப்போ அதெல்லாமே கேட்டு நம்ம வீட்டுக்கு வர வரைக்கு அது டக்குன்னு நம்ளுக்கு முன்னாடிலா எப்டின்னா நம்ம கிட்ட தொலைபேசி இல்லாதப்ப எப்டி இருக்குனா அந்த பாட்ட வந்து நெனைச்சக்கிட்டே வருவோ வீட்ல வந்து அந்த பாட்டு என்ன அத எப்டி இருக்கு அப்டின்ட்டு நம்ம தொலைக்காட்சி சில போட்டா பாக்கணு அப்டிங்ற மாரி அது யார் பாட்ணது என்ன அப்டின் யோசிச்சு வச்சிருப்பே எந்த படமாருக்கு அப்டின்னு ஆனா இப்ப வந்து அப்டி இல்லவே இல்ல எங்காச்சு டக்குன்னு கேக்குறமா இந்த பிஜிஎம் போட்டா இது இந்த பிஜிஎம்ல வருது இது எந்த படொ எந்த பாட்டு அப்டின்னு டக்கு டக்கு நம்ளுக்கு தெரிஞ்சிடுது அதுமே வந்து நா ஆ ஹிந்தி ஆ பாடல்கள்லா வந்து நறைய எனக்கு வந்து ஒரு சில பாடல்லா ரொம்ப பிடிச்சிருக்கு ஏனா அதெல்லாமே வந்து நா வெளில கேட்ட ஒரு ஆ பாடல்கள் தா அந்த மாதிரி உங்களுக்கு எதாது ச்சு வந்து இது நா வந்து வெளிய ல கேட்டே எனக்கு வந்து அன்னி க்குதா இந்த பாடல் ஆ புடிச்சுது அந்த மாதிரி எதாச்சு உங்ளுக்கு அனுபவம் இருக்கா
எனக்கு வெளிலனா மேக்சிமம் வந்துட்டு கல்யாணத்துக்கு எல்லா போனோ அப்டின்னா இப்பலா பாத்தீங்க அப்டின்னா கொஞ்சோ பழைய பாட்டாதானே போட்றாங்க கல்யாணத்துலயே ம் அந்த மாரி பாட்டுலா கொஞ்சோ ரசிக்கிறபடியா தா இருக்கு ஆனா இப்ப உள்ள பாட்டுலா கல்யாணத்துல போட்டாங்கன்னு வச்சு கேக்கவே முடியாது ஏனா நமக்கு அர்த்தமே புரியாது அப்ற எங்க நம்ம அந்த அளவுக்கு வேற கேக்க போறோ அதனால கொஞ்சோ கஷ்ட தா தோழி நம்ம தொடர்ந்து அடுத்த கால்ல தொடர்ந்து பேசுவோ தோழி நறையா பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி தோழி
ரொம்ப நன்றி